சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்ல இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்கே
நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க
ம் ட்ரிப் போகறத பத்தி எதுவு ப்ளான் இருக்கா சம்மர் லீவுல
ம் சம்மர் லீவ்ல ட்ரிப்புன்னா ம் வழக்க போல சொந்த ஊருக்கு போயிட்டு வரணு அதுக்கு பிறகு வந்து ஆ போயிட்டு திரும்பி வந்த பிறகு திருவண்ணாமலைக்கு போலான் ஒரு ப்ளான்ல இருக்கோ
ஓ ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா திருவண்ணாமலை
ஆ திருவண்ணாமல நெறைய டைம் போயிருக்கேங்க கிரிவலத்துக்காக போயிருக்கா ஒரு ஒரு தடவயு உள்ள போய் சாமியே கும்ப்ட்டதில்ல இந்த தடவ கிரிவல போகாம கோயில்கள போய் பாத்துட்டு வந்துருன்னு ஒரு ஆச இருக்கு ஃபோர் டைம்ஸ் போயிருக்கே ஆ திருவண்ணாமலைக் இதுவரைக்கு கிரிவலத்துக் த்து தடவ போயிருக்கே
ம்
அதனால கொஞ்ச விசேஷ நாள்ட்கள் இல்லாம இருந்த அதாவது கிரிவல டைம்ல போனா கோயில்ல உள்ள போய் சாமி பாக்கறது ரொம்ப கஷ்டோ அப்டின் சொன்னாங்க அதனால சும்மா ஒரு நாள்லா போய் போய் ஒரு நாள் சாமியை பாத்து வரணுன்னு ரொம்ப நாள் ஆச அதுக் பிறகு எம் அப்புற யோஸ் ஆ ம் எங்க ஆ கல்யாண நாள் வரு அதனால அந்த டைம்க்கு ப்ளான் பண்ணிலா அப்டின்னு ஒரு எண்ணத்துல இருக்கே
ஓ சூப்பர்-சூப்பர் நானுமே திருவண்ணாமலை ஒரு தடவ போயிருக்கேன் சின்ன வயசல அதுவும் போனது அந்த பேமிலி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அ சாமி ட்ரிப் இப்பலா வந்து நெறைய கோவில்லா போய்ட்டு லாஸ்ட்டா பலனி போய்ட்டு கொடைக்கானல் போய்ட்டு வர மாறி போயிருந்தோ அதுல அந்த கோய்ல்லா இ இந்த திருவண்ணாமலை ஒண்ணு அது சின்ன வயசல போனதுனால எனக்கு சரியா ஞாபகம் இல்ல உள்ள போனேன்னா சாமி பார்த்த என்னானு கூட எனக்கு ஞாபகம் இல்ல
உம் இப்ப ரொம்பவே மாறிருக்கும்ன்னு நினைக்கிறேன் உம்
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா நான் போயிட்டே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அதனால அதுக்கப்புறம் போனத இல்ல இத இனிமேல் ஃபயூச்சர்ல் போகறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் பழனி போயிட்டு கொடைனக்கானல் போயிட்டு கொடைக்கானல் போயிருக்கு ங்களா நீங்க
கொடைக்கானல் நான் ஒரு தடவை சின்ன வயசுல ஸ்கூல்ல போகும் பசுல போயிருக்கேன் அது பிறகு போனது கொடைக்கானக்கு ஸ்கூல் டூருக்காக போகும்பச்சல போயிருக்கேன்
ஸ்கூல்ல டூர் கூட்டி போனாங்களா
ஆமா ஆமா ஆ
ம் சூப்பர் சூப்பர் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல ஸ்கூல்ல போறதுக்கு ஃபேமிலியோட போனதுதான் உண்டு ஒரு தரவை ஃபேமிலியோட கொடை கனல் போனோம் அதுக்கப்புறம் இன்னரு தடவை பேமிலியோட மெட்ராஸ் போயிட்டு அப்படியே திருப்பதி போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் அந்த ரெண்டே ட்ரிப்பு தான் இது ஹாஸ்டலில் போனது ப்யுட்சர்ல அப்புறம் போன வருஷத்த போது இன்ன மேரேஜ் ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்து கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க
ஓ சூப்பர்
ரெண்டு வருஷத்துக்குமுன்னாடி போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல
உம்
நீங்க இந்த மாதிரி சின்ன வயசுல போயிருக்கீங்களா
சின்ன வயசுலனா அப்பா அடிக்கடி எல்லா எடத்துக்குமே கூட்டு போயிருக்காங்க ஆனா என் ஹஸ்பண்ட் தான் எங்கிய கூது அதிக கூட்டு போகல எங்க அப் பா அடிக்கடி கன்னியாகுமரிக்கு அடி அடிக்கடி கூட்டு போய் இருக்காங்க அதுக் பிறகு அங்க சுத்தி சுத்தி சுசீந்திரம் அந்த மாரி நறையா கோயில் கூட்டு போய் இருக்காங்க வருஷம் வருஷம் போன மாரி போய்டுவோம் போறது பே எறங்கி நாங்க மட்டும் தனியா போறதுல எங்க குடும்பத்தையும் சேத்து எல்லாரையும் கூப்ட்டு போய்ருவாங்க அப்பா ஆனா அது எப்படி பாக்க மோஸ்ட்லி என் வீட்டுக்காரு க்கு டிராவல்னா ரொம்ப விருப்பம் இல்ல அதனால என் நான் சொன்ன கல்யாண முன்னாடி கூட நறையா தடவ போய் இருக்கேன் ஆனா கன்னியாகுமரி பல டைம் பாத்துருக்கேன் அப் அப்பா கூட போயிட்டு நா பாத்துருக்க நா உயா இந்த அது பிறகு பல கோயிலுக்கு அப்பா கூட்டு போயிருக்காங்க ப்ப சுத்தி சுத்தி கோயில்தா வேற மாதிரி டூருக்குன்னு அப்பா கூட்டு போனது இல்ல ஆ இந்த கோயில் போறோ அந்த கோயில் போறோ அப்டி சொல் ட்டு அப்டி கூட்டு போயிருவாங்க எப்படியாவது கூட்டு போயிருவாங்க ஆனா இங்க மாமியார் அவுங்க எல்லாம் சேந்து திருப்பதிக்கே ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் ம் என் ஹஸ்பண்ட் என்னன்னா கிரிவலத்துக்கு அடிக்கடி விந்தி போய் சு சுத்திட்டு வருவாங்க திருவண்ணாமலைல நா கல்யாண ஆகி கொஞ்ச நாள் புதுசுலா அப்போ அதுக்கு பிறகு கொழந்த பிறந்த பிறகு கொழந்தையேக்காக அப்ற எனக்கு விட்டுட்டு தனியா போனா சரியா இருக்காது போறதில்ல அதனால நான் என்ன நெனக்கிற வருஷத்துக்கு ஒரு தடவ திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துனுனு ஒரு ஆச போன வருஷம் ஆனா போகல இந்த வருஷம் கண்டிப்பா கோயிலுக்குள்ளதா போய் சாமி கும்பனும் அடுத்த வருஷம் கிரிவலம் போற மாதிரி இருந்தா கூட ஓகேதான் ஆனா கிரிவலம் போறதும் முடியாதவங்கலாம் வருவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அதுக்குெல்லாம் கடவுள் சக்தி தான் கொடுக்கறாரு
அது தீபத்து முதெல்ல எவ்ளோ கும்பலா இருக்கும் இல்ல அந்த டைம்லா பாக்கவே முடியாது
ஆ கூட்டத்துல போறதுர ரொம்ப அபூர்வம் தா ரொம்ப கஷ்டம்தா னா இந்த கிரிவலமே சரியான கூட்டம் தான் இருக்கும் எல்லாருமே அப்டி கொஞ்சம் வயசானவங்க எல்லாமே போவாங்க ஒரு அ அது அது நடந்து இவ்ளோ வரமே இன்னுக்கொரு கசிதுல்லா அங்க இருக்காது ஏம்ப்பா ஏம்ப்பா. பொண்ணுங்ககூட வருவாங்க அப் அது பாட்டு வந்துட்டே இருப்பாங்க இல்ல முடியல அப்படின்னுல்லாம் சொல்ல போறதே இல்ல வந்துருவாங்க போர்டைம்ஸ் போயிருக்கும் ப பஸ்டைம் வந்து கொ பையன் ரொம்ப சின்ன பையன் அப்ரொகு இவ ஏ அவனே நடந்து வருவான் ஓகே பஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நா. அவங்க மாத்திமாத்தி தூக்கிகிட்டோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் அடுத்த வருஷொ அடுத்த வருஷொங்கபோதுல அவன் கொஞ்சோ பெரிய பையனா ஆய்ட்டான் அதுக்பிறகு ஆ அவனே நடந்து வருவான் ஆனா சந்தோஷமா வருவாங்க அ எ ஏ பொண்ணுக்கு இன்னுமே ஆச இருக்கு இப்ப த எப்ப போலா கிரிவலத்துக்கு இப்ப கிரிவல. த்துக்கு போவேன்னா சாமிய போய் பாத்து வருவோம் சொல்லியிருக்கேன்.
ஓ சூப்பர் சூப்பர் போயிட்டு வாங்க எனக்குமே நெறையா எடத்துக்கு போணும்னு ஆச. அந்த அ கன்னியாகுமரியில இப்ப புதுசா அந்த கண்ணாடிபாலோ கட்டியிருக்காங்கல்ல. இப்ப புதுசாதான அது பண்ணிருக்காங்க அதுல அதுல போகணு. த்து அங்க போகணுட்டு ஒரு ஆச அதுக். அக்கப்புறோ ராமேஸ்வரோ போகணு அங்கயு போனதுல்ல இதுவரையுமே. அங்க போகணு அப்புறோ வந்து. இன்ன ஊருன்னு தெரியல.
ம்.
நம்ம ரோடோட எல்லய வந்து அங்க போய் முடியும்ல சுத்திலு கடல் இருக்கு அந்த ஒரு எல்லய நம்ம ரோடு வந்து அங்க போய் முடியிற மாரி இருக்கும்ல. என்னா ஊருன்னு தெரியல அது டக்குன்னு ஞாபக இல்ல அந்த இடத்துக்கு சுத்திலனா. ஆ எஸ் எஸ். அதேதா தனுஷ்கோடியா அங்கதா போகணு அங்கே போய் பாக்கணு ஃபுல்லா நம்மள சுத்திலு கடலா இருக் கு நம்ம நடுவில நிக்கற மாரி இருக்கும்ல்ல சு. சூப்பராஇருக்கு அது நா ஆ. படத்தில ரீல்ஸில அந்த மாரிதா பாத்துருக்கே சேரி ஒரு தரக வாய்ப். கிடச்சா நேர்ல மே பி பியூச்சர்ல வாய்ப்பு கிடைச்சா நேர்ல போய் பாக்கணுட்டு ஒரு ஆச.
ஆ நானு இது வரைக்கு ராமேஸ்வரோ போனது இல்ல ம். ஆனா கண்ணாடிபல நா பாத்துட்டே கன்னியாகுரியில கண்ணாடிபல போன வருஷதாபோய் பாத்தே. ஆனா கண்ணியாகுமரிக்கு எங்கம்மா எங்க அப்பா கூட பத். த்தறவைக்கு மேலே பேருக்கே ஆனா இதுவரைக்கு வேகானந்தர் பாறைக்குல்லா கூட்டு போனதே இல்ல. அண்ணா எங்க மாமியார் போன வருஷோ கூட்டு போய் இருந்தாங். ஆ ஒரு ரொம்ப நேரொ ஆச்சுது. பாக்க போறதுக்கு சு கொ கொஞ்சநேரொல்லா ஆகல ரொம்ப லேடட்டா ஆச்சுது ஆனா அவங்க அவ்வளவு வயசான காலத்திலயு ஓரளவு சரி கூட்டு போயிணுங்கறதுக்காக. அவ்ளோ நேரரொ எங்களுக்காக வெயிட் பண்ணி உள்ள கூட்டு போயிட்டு. பாத்துட்டு வந்துட்டோ உள்ள வெயிட் பண்றதா ரொம்ப டைம் அதுக். ப்றோ உள்ள போன பிறகு. கட கடனு போயிடுது. என்னால நம்ம பாத்துவந்துணு ஏனா என்னுடைய இதுக்கு பிறகு திருப்பி திரும். கன்னியாகுமரியல இந்த மாரி வெயிட் பண்ணி போக வேணா ஏன்னா சிக்ஸ் ஹவர் அஸ்ச ஆயிச்சி. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா டைமும் போ முடியாது சரியா. து அடுத்து அடுத்து பாக்கலான் போயிருலா வாங்க ஒரு தடவயானா திருவள்ளுவர் ரொம்ப புடிக்கும் ஆனா அவரையும் பாத்துட்டு வந்தாச்சு ஓகே அது ஆமா ஆமா ஆமா அது நல்ல ஓகே ஆனா இப்ப தனுஷ் இந்த இந்த ராமேஸ்வரோ நா போல அ ஓ போன வருஷோ எ ஹஸ்பாண்ட் போயிட் டு வன்ட்டாங்க ஆனா சொல்லிட்ருந்தாங்க உங்கள கூட்டு ஆ இன்னிக் தனியா ஒரு தட கூட்டு போற அப்டின் சொல்லிட்டு இருக்காங்க சேரி என்னைக்குதா கூட்டு போறாங்கன்னு பாக்கலா ஆ ஆ ம் நா ஊட்டி போனது இல்ல கொடைக்கானலு அது போயிருக்க நா ஃபேமிலியோட எ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க கூட்டு போற ஒரு தடவன் சொல்லுவாங்க ஆனா அது சொல்றதோட இருக்கு அப்புறோ அவங்க வேலையின் வந்தா லீவ் போடுறதே லீவ் போறதே பெரிய கஷ்டோ ம் ஆ ம் ம்
ம்ம்ம்
ம்ம்
அங்க ஊட்டிக்கு போகணுன்தா ஆச அங்க ஃபுல்லாவே குளுரா இருக்குல்ல ரொம்ப இவங்க எங்க வீட்ல போயிட்டு வன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட போனாங்க ஆ இங்க பாப்பா இருக்கும் கூட்டிட்டு போக முடியில
ம் ம் ம் ம் சம்மர் டைம்ல போனா பூ நல்லா இருக்கு சில பேரு அதுவும் தேவையில்லாம லீவு கெடைக்கும்முன் சொல்லி எந்த டைம்லனாலு போறாங்க து அதுதா தப்பா இருக்குல்ல அது ஜனவரி மாசல்லா போனா இங்கயே வின்டர் சீசனா இருக்கு எ எங்க இது எங்க வீட்டுக் பக்கத்துல ஒருத்தங்க அப்டி பிளேன் பண்ணிருந்தாங்க நா அப்பதா நெனச்சே ஒன்னு சம்மர்ல போட்ருக்கணு இ லீவ் கெடைக்குதுனு எல்லா டைமும் போனா எப்டி இருக்கு ஏற்கனவே குளுருச்சு
ஆம்மா அங்க ஆல்ரெடி குளுராதா இருக்கு இல்ல இன்னு குளிரு டைம்ல போனா இன்னு குளுரா இருக்கு ரொம்ப
அங்க போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்தா ஓகேதா இந்த அந்த சீசன்ல போனா எப்டி இருக்கு ம் ம் ம் ம் ஆ ஆ ஆ ஆ ஆமா ஆமா ஆ ஆ அந்த சீசன் பாத்து நம்ம டிராவல் பிளேன் பண்ணனு
ம் ஆமா ஆமா அப்புறோ கேரளா போலா கேரளாவு சூப்பரா இருக்கு நா போனதில்ல போன போயிருக்காங்க அத வெச் வெச்சு சொல்ற அந்த கேரளால்ல அந்த ஆலப்புழாவா அங்கப் போனா நல்லாருக்கு
ம் ம் பசங்க பெரு சாயிட்டா தா நா போ முடியு நெனக்கிறே ஏனா இவங்க கூட்டு போறதுனா பசங்க கொஞ்ச பெருசாயிட்டானாங்கன்னா அ அதுக்குப்புற தைரியமா நம்ம போயிட்டு பாத்துட்டு வர்லா இவுங்க எவ ஆமா அப்புடிதா போவேண்டிருக்குயா என்னனா அதுதா எதிர்பாக்குறே எனா இரு இன் இப்போ ஓ இவுங்க அப்டி லீவ் போட்டு வர மாட்டேக்கிறாங்க எங்க போனாலு எனக்கு லீவ் இல்ல எனக்கு லீவ் கெடைக்காது கெடைக்காது இததா சொல்றாங்க வேற எ து சொல்றதுல்ல ஆமா ம் செரி செரி
சேரி ஓகே சிஸ்டர் வேற ஆ இது அதென்ன காஃபி அந்த அந்த அந்த ஊருக்கு போயிருக்கீங்ளா காசி அங்க போனா அங்க போய் அந்த ஆத்துல குளிச்சா நல்லதுன் சொல்லிருக்காங்க
அது எனக்கு உண்மைலே ஆச இருக்கு அ னா அது வந்து இப்ப எங்க எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே போய் பாத்துட்டு வன்டாங்க எங்க மாமியாரு போய் பாத்துட்டு வன்ட்டாங்க ஆனா அது கொஞ்சொ கழிச்சி போலாங்குற மாரி இருக்கு என்னா அது கொஞ்சொ எல்லாருமே வயசானப்புறதா போறாங்க அதனால கொஞ்ச லேட்டா கூட போய்க்கலா போய்க்லா அதா அதா அந்த அதா காசிக்கு ஆனா ரொம்ப ஏஜ் ஆனப்புறதா போறாங்க அது என்ன ரீசன் தெரில இப்ப ஆன ஆ எங்க அம்மா அப்பா போயிட்டு வன்ட்டாங்க அதுக் பெறகு இப்பயே இப் ப ரீ சன்ட்டா எங்க மாமியார் போயிட்டு வந்தாங்க ஆனா எனக்கு என்னனா அந்த தண்ணில குளிக்கிறது அந்த புனித நீராடல்னு சொல்வா இப்ப இல்ல அது எல்லாமே ரொம்ப ஆச ஆ அத்னாலே எனக்கு ஒரு ஆச இருக்கு அந்த கங்கையில குளிக்கணுங்றது ரொம்ப ஆச ஆனா எப்டியும் வந்து அது பாத்தில்ல ஒரு தடவ இப்ப இல்லனாலும் ஆ இப்ப இல்லனாலும் எப்பனாலும் பாத்துக்லா அப்டிங்ற ஒரு இது ஆச இருக்கு ஆனா அது அது அதுல ரொம்ப ஆர்வோ இருக்குது எப்பவுமே தண்ணில குய் எனக்கு ஏற்கனவே தண்ணில குளிக்கிறது ரொம்ப புடிக்கும் இந்த அதாது கடல் தண்ணிய விட இந்த மாரி ஆத்து தண்ணி
டி ஆ ம் ஓகே சிஸ்டர் வாய்ப்பு கெடைச்சா போவோ ஆ ஓகே நெக்ஸ்ட் கால்ல பேசுலா ஆ ஓகே ஆ பாய்